திற வணொக்கங்க என்ன பண்றீங்க சாப்டாச்சுங்ளா
ஆ சாப்ட்டு தாங்க அப்டியே படுத்திருக்கேங்க ம்மா அம்மா அப்பா வெளியே போறாங்க போயிருக்காங்க போயிட்டு எத்தன மணிக்கு வருவாங்ன் தெரிலைங்க எப்படியு ஒரு ரெண்டு மண் நேரோ ஆகுங்க வர்றதுக்கு சும்மாதா இருக்கெங்க நீங்க நல்லா இருக்கீங்ளா வீட்ல என்ன பண்றாங்க
ஆ நல்லா இருக்கனுங்க வீட்லியு எல்லாரு நல்லாருக்காங்க நா சும்மாதாங்க படுத்துருக்கனுங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வைங்க சென்னையில பாத்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டு கட்லான் சொல்லி ட்ரை பண்ணிருக்கானுங்க குழியில்லா நோண்டி இருக்கானுங்க அதுல பாத்தீன்னா மீத்தேனு வாயு பாத்தீங்ன்னா ஓபன் ஆயிருச்சு போல
சேர் சேரிங்க
அது பாத்தீங்க எல்லாரும் மக்கள் எல்லாம் பயந்துட்ருக்காங்க ஏனா வெடிச்சுதுன்னா ஒ தெரியம்லங்க என்ன ஆகு ன்னு ஊரே இருக்காதுங்க
மீத் மீத்தேன் வாயுனா எது சொல்றீங்க கேஸ் சொல்றீங்ளா இல்ல
கேஸ் கேஸுங்க
அதா அதாங்க அது வந்து பாத்தீங்கன்னா அது வெடிச்சதுன்னா ஒரு ஒருக்கே ஒரு சிலிண்டர் வெடிச்சுதுன்னா ஒரு பதினாலு பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கு அது வந்து ப பரவுமாமாங்க நம்மளுக்கே தெரியாதுங்க நம்ம ஒடம்புல வந்து அது பட்ருக்குமாமாங்க திடீர்னு தீ பத்துச்சுன்னா நம்ம ஒடம் பு டப்புன்னு பத்தீக்கு அப்படின்னுல்லா சொல்றாங்க
ஆமா ஆமாங்க இப்பல்லா பாத்தீங்ன்னா அதா பண்ணிட்ருக்கானுங்க இப்ப பாருங்க இப்பத இன்னோ பஸ் ஸ்டாண்டு ஓபன் கட்டறதுக்கு போயி ஒரு ப்ரெச்சன இழுத்து உட்டானுங்க அவனுங்ளே என்ன பண்றதுன் தெரியாம முழிச்சிட்டுருக்கானுங்க
அதா அதாங்க இப்ப வந்து அ அடைக்கிறக்கெல்லா தீயு தீயணைப்பு துறையிலருந்து வந்து அவுங்க ஒவ்வொரு வித ஒவ்வொரு பணியுபண்ணிட்ருப்பாங்க இவங்க பண்றதுல வேல மத்தவங்கள சிரமப்படுத்தருக்கே இருக்காங்க
ஆமாங்க நெனச்சு பாருங்க இப்ப அந்த ஒன் இறால் பண்ணையில ஒண்ணு நடந்ச்சு கேள்விப்பட்டீங்ளா
ஆமா ஆமாங்க சொன்னாங்க சொல்லுங் சொல்லுங்க
குழாய்ல ஏற்பட்ட கோளாறுனால இப்ப பாருங்க எவ்ளோ பெரிய ப்ரெச்சன போய்ட்டுருக்குதுனு
கண்டிப்பாங்க அது வந்து பெரும் ப்ரெச்சனையா போய் முடிய போது பாருங்க என்ன சொன்னா கேக்கவு மாட்டேங்றாங்க ஒண்ணும் மாட்டேங்றாங்க
அ இன்னாத்த சொல்ல போங்கடே
ஆமா ஆமாங்க என்னங்க பண்றது நாம்ம கைல இல்லூங்க ஆனா நடக்கறது அப்டிதா நடக்கு இறால் பண்ணைல வந் து கசிவு வந்து அதுவா கசிந்திதா இல்ல மனிதர்களோட குறைபாடா என்னன்னு தெரியலீங்க இல்ல வேணுன்னு பண்ணதானு
எங்க பாருங்க இப்ப எதுமே வந்து ஒண்ணு உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குதுனாலு அத வந்து நம்ம பராமரிக்கனுங்க ஆ நாங்கல்லா பாத்தீங்கனா ஒரு கே ஒரு ஒரு தொழில் கூடோ வெச்சிருந்தாங்க அதுல பாத்தீங்கனா ஒரு சிலிண்டரே இருந்துச்சுனாலு ஒரு வெல்டிங் வெக்கிற சிலிண்டரே இருந்துச்சினாலு அதையே டேட்டு போட்டு வெச்சுருவோ இத்தனனால நாங்க பராமரிக்கரனு ஒரு பொருளா இருந்தாலு அது டேட்டு எக்ஸ்பிரி டேட்டன்னு போட்டு அதுதா அப்பப்ப பராமரிச்சோம்னா இந்த பிரச்சனயே வராதுங்க பராமரிப்பிள்ளிங்க எல்லா வந்து அ கவனக்குறைவுங்க எல்லாமே
கண்டிப்பாங் கண்டிப்
உங்க கவனக்கறைவுனால உங்களுக்கு பாதிப்பு ஏர் பட்டுச்சுனா பரவால்லிங்க மத்தவங்களுக்கு இத்தன பேத்துக்கு நடக்கறப்ப அது ரொம்ப தப்புங்க அது சத் அது பெரிய பிரச்சினிங்க அதுலா
கண் உண்மதாங்க நீங்க சொல்றது ஒரு வகையில உண்மதாங்க இந்த மாரி நெறய பாத்துருக்கங்க இவங்கனால தாங்க மத்தவங்களுக்கு பிரச்சன ஆகுது இப்ப நீங்க பாத்தீங்கல்ல அந்த மீத்தேன் வாயு மீத்தேனுங்கிற மாரிக அதென்னது இறால்ல
சொல்லுங்க சொல்லுங்க ஏதோ ஒரு வாயு சொல்லுங்க நீங்க எத சொல்ல வரிங்க சொல்லுங்
அதாங்க இறால் இறால் பண்ணையில இருந்து வாயு கசிஞ்சு எத்தனயோ பேர் எறந்திட்டதா சொன்னாங்க இறந்தவங்களோட வீட்டுக்கு பாத்தீங்கனா ஒரு வீட்டுக்கு ப பத்து லட்ச குடுக்குறத மாரி சொல்லியிருக்காங்க
ம்
இனி அது எப்டி நடமுறைக்கி வருமா வராதாங்கறது தெரிலீங்க
ஆமாங்க என்னாவா இருந்தாலுமேங்க இப்ப நீங்க
இழப்பீடோ அதுக்கு பண்ண முடியாதுங்க சொல்லுங்க
ஏன்னா உயிருக்கு பொறுத்த வரைக்கு பாத்தீங்கனா இழப்பீடே எவ்ளோ குடுத்தாலு பத்தாதீங்க இப்ப வந்து பத்து லட்சங்கருது இப்ப இப்ப எப்டி சொல்றது இப்ப என்னோட ஃபேமிலில பாத்தீங்கனா நா போயிட்டே வைங்க என்னால வந்து வர்ஷத்துக்கே என்னால ஒரு ஒரு கோடிங் கூட சம்பாதிக்க முடியுங்க இப்ப பத்து லட்சோ குடுக்க இப்ப நா இருந்துருந்தா ஒரு கோடி ரூவா சம்பாதிப்பே பத்து லட்சத்து வெச்சு எத்த நாளுக்கு பத்து நாளாங்க வாழ முடியு
கண்டிப்பாங் கண்டிப்பாங்க இல்ல இருந்து சொல்லுங்க சொல்லுங்க
இதெல்லா வந்து அவங்க கவனக்குறைவுங்க சட்ட செரியான ஸ்டிட்டு பண்ணணுங்க உங்க மிஸ்டேகுலா விடவே கூடாதுங்க
இப்ப பாதிக்கப்பட்டவங்களோட குடும்பத்துக்கு பத்து லட்சோ குடுத்தா போதுமாங்க அப்ப அவங்க குடும்ப நெல சூழ்நிலை பாருங்க அவர் இல்லாம எவ்ளோ கஷ்டப்படுவாங்க அவங்க யாரு பாதிக்கப்பட்டது அவங்க தான குடும்பந்தா பாதி
ம் கொழந்தை எல்லா நெனச்சு பாருங்க இப்ப அப் அப்பா அம்மா இல்லாம ஒரு கொழந்த இருக்குன்னா நெனச்சு பாருங்க எவ்ளோ கஷ்டோ இந்த சமுதாயத்
அதெல்லா அதெல்லா ரொம் ரொம்போ ரொம்போ கஷ்டங்க ஏன்னா எந்த நெலமைக்கு வேனா அத ஏன்னா இப்ப இருக்க கால
இப்ப இப்ப இது இன்னு படமில்லேலங்க இஸ்பட்ராஜா படமாங்க அம்மா அப்பா இல்லாட்டியு அவ வந்து பில்ட் ஆயிவறக்கு அதுலா ஒன்னு வர முடியாதுங்க
கண்டிப்பாங்க அதெல்லா முக்கிய படத்துக்கு வேனா செரிங்க இப்ப இருக்கற மோசமான காலகட்டத்துல அதல்லா ஒரு கொழந்த வந்து பெருசாகி வளந்து வர்றதுக்குள்ளயே போது போதுனு ஆயிருங்க அப்பா அம்மா இருந்தாலே இல்லேன்னா கஷ்டந்தாங்க
அம்மா அப்பா இருந்தாலுமே அவங்க எப்படி வேணா போறானுங்க
ஆமா ஆமாங்க
ஆனா இது இல்லாதப்பலால்லாம் கண்டிக்கறதுக்கு ஆள் இல்லாட்டி எல்லாமே பண்ண தாங்க செய்வாங்க
ஆமாங்க ஆமாங்க
ம் கே ஜி எஃப் பட மாரில்லாம் ஒருத்தன் அப்டிலாம் வர முடியுமா நனைச்சு பாருங்க ஓகே என்ன வேணு ஒலக்கா வேணும் ஏதோ கேட்டுலாம் எப்டிங்கே வர முடியும்
அதெல்லாம் படத்துக்கு வேணா சரிங்க இந்த மாரி நடமுறைக்கெல்லாம் ஆகாதுங்க
ஆமாங்க
சரி சரி நீங்க வெளிய எங்கயு போலிங்களா இன்னைக்கு
நா எங்கயுமே வெளியே போலேங்க இனி மேல் தா இ ம் அவரு நண்பர் கூப்ட்டுருந்தாரு மறுபடியும் நா அவர் கால பார்த்தீங்கன்னா நான் ஸ்கிப் பண்ணிட்டே அவரு கால நா எடுக்கல விட்டுட்டேன் நம்ம மாலை நேரம் போறப்ப அவர பாத்துக்கலாம்னு சொல்லி விட்டுட்டேங்க
சேரி சேரிங்க நல்லது நல்லதுங்க அதாங்க எனக்கு என்ன இரவு நேரத்துல பார்த்தீங்கன் என்னன்னு தெரிலீங்க சரியா தூக்கமே வரவேல்லைங்க என்னன்னே தெரிலீங்க புது இடத்துனால இடம் புதுசா இருக்குனால தூக்கம் வரலையா என்ன ஏதுன்னு தெரிலீங்க நேத்து வந்து தம்பி வீட்டு்ல தாங்க போய் படுத்துருந்தே என்னன்னு தெரிலீங்க புது இடம் அதனாலயா இல்ல எதனாலேன்னு தெரிலீங்க
இல்லங்க உங்க தம்பி கிட்ட கேட்டிருக்கணுங்க ஏன்னா தம்பி ரெகுலரா தூங்கறது அவருக்கு தா நல்லா தூக்கம் வருங்க அவருக்கே தூக்கம் வராமதா இருந்தாராமங்க
ஆ இரவு நேரத்துல அப்ப தூக்கம் வராம இருந்தாருன்னா ஏ என்ன காரணம் தெரிலேங்க
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நைட் நேரம் நீங்க பாத்தீங்கன்னா உங்க ஹெவி ஃபுட் எடுத்தீங்கனு வைங்க. இப்ப எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தா செரிம செரிமானம்மாக்குறக்கே உங்க எனர்ஜி எல்லாம் உரிஞ்சிரும்மாம்மா இதனால உங்க வந்து தூக்கம் வந்து இது வந்து ஒரே டிஸ்டப் ஆகுமம்மா
கண்டிப்பா கண்டிப்பாங்க அதா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நேரம் வந்து மூன்று மணி ஏழு நிமிடங்கள் ஆகுதுங்க ஆமா நான்கு மணி ஒரு பத்து நிமிடங்கள் வரைக்கு ஏதாது சிறிது இடவெளி எடுத்துக்கு கொண்டால் நம்ம மன நிம்மதி கொஞ்ச இருக்குன்னு நா நனைக்கறேங்க
இல்ல இல்லங்க நம்ம எடுக்கவே கூடாதுங்க ஏன்னா நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொழில் ஒண்ணு இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்காதுங்க ஏனா நம்ம அடுத்தடுத்து இருப்பாங்கென்னா அடுத்தடுத்து நம்ம மூவ் பண்ணி போயிட்டே இருந்ததுதா இந்த வர காலத்துல பொழைக்க முடியுங்க
ஆ சரி சரிங்க புரியுது புரியுதுங்க
இப்ப நீங்க ஒரு வேலயை முடிச்சுட்டீங்கன்னா இன்னொரு வேல இருக்கு இன்னொரு வேல குறி ப்பிட்ட கால அளவுக்குள்ள ஒரு அஞ்சு வேல செய்ய பாப்போங்க புரிதுங்களா அப்ப நம்ம வந்து விடவே கூடாதுங்க இன்னைக்கே பாத்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு பாத்தீங்கன்னா இரண்டு வேலை இல்லாட் டி ஒன்ற வேலையாச்சு செய்யணுங்க
ஒன்ற வேலைங்கறது அது கொஞ்சோ பாக்கும் போது நேரம் காலம் எப்படின்னு தெரியலேங்க
இப்ப நம்ம வந்து வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒடல் உடல் ரீதியா பாத்தீங்கா மன ரீதியா எதுவுமே கஷ்டப்படலீங்க வேர்த்து ஊத்தி வெயிட்டு தூக்கி இப்ப நீங்க வாயிக்கே இவ்வளோ சிரமப்பட்டீங்கன்னா
வாய்க்காக இல்லைங்க இப்ப நா வந்து எதுக்கு சொல்றன்னா இரவு நேரத்துல வந்து நம்ம ச் தூக்கங்கிறது வந்து ஒரு ஆளுக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு வந்து அது ஒரு சிறந்த ஒரு இது மருந்து மாறிங்க அது வந்து கரெக்டா எடுத்துக்கோ கரெட்டா எடுத்துக்கிட்டோம்னா அந்த அன்னைக் கி நாள் வந்து அது சிறப்பா இருக்குங்க
கரக்ட்டு நல்லது நல்லதுங்க நீங்க சொல்றது எனக்கு புரியுது ஆனா நீங்க இந்த ரெண்டு நாள் கஷ்டப்பட்டா மூண மூணாவது நாள் நாலாவது நாள்ல தூங்கலாங்க ஆனா இந்த ரெண்டு நாள விட்டுட்டீங்கன்னா உங்கனால லைஃப் லாங் தூங்க முடியாது இல்லங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க இப்ப நீங்க வந்து ஒன்ற முடிச்சுற்லாங்கிறீங்க அப்ப நாளைக்கு வந்து ரெண்டாவது ரெண்டு
யாரு ரென் ஒன்றைன்னு சொல்லேங்க ரெண்டே முடிக்கலங்க ஏங்க அது வக்கிறீங்க
இல்லைங்க இப்ப நீங்க வந்து ரெண்டுங்கிறீங்க ஓகேங்க இப்ப மூணாவது நீங்க அந்த மாரி மூணாவது வேலைங்க போது நீங்க ச் ரெடி ஆயிட்டீங்களா அதுக்கு தயாராயிட்டீங்களா மூணாவது வேலைங்கு போது
க்கலா ஃபுல் தயாரா இருக்கிறேணுங்க ஓகே நீங்க என்ன சாப்ட்டீங்க என்ன சாப்ட போறீங்க இனிமேல்
ஆ எங்கேங்க நைட்டு வந்து சப்பாத்தி தாங்க
ஓகேங்க நா என்ன பண்றதுன் தெர்லேங்க நைட்டு சப்பாத்தி கீத்தி போட்டு சாப்பிடலான்டு இருக்கேணுங்க
சேர் செரிங்க
சேரிங்க
நீங்க எந்த மாரி ஃபுட் எல்லா அதிகமா சாப்பிடுவீங்க
நா பாத்தீங்கன்னா நைட் நேரோ பாத்தீங்கன்னா சா கோதும ஐட்டோ சாப்பிடுவாங்க கோதும சோ தோச கோதும சப்பாத்தி அதுக்கப்பறம் பாத்தீங்கன்னா மத்தபடி வேற என்ன சாப்பிடுவே இட்லி தோச அது போக பாத்தீங்கன்னா பணியாரோ அவ்ளதாங்க ராகி ராகி கிச்சடி ராகி சேமியா அப்றோ அவ்ளதாங்க சாப்டுவ
சூப்பர் சூப்பர்ங்க பரவாலைங்க நா வந்து பாத்தீங்கன்னா ஆ நைட் நேரத்தில சப்பாத்தி அ ஓட்ஸ்ஸு அந்த மாரி எப்டின்னா ஹெவி ஃபுட் இல்லாம ஆ சாப்பிடுவேங்க ஆ எப்டின்னா லைட் ஃபுட் அ எடு த்துக்கோங்க அதிகமா ஹெவியான ஃபுட் எல்லா அதிகமா நைட்டு தூங்கும்போது எடுத்துக்க கூடாதுங்க னால வந்து லைட் ஃபுட்டா எடுத்துக்கோங்க நீங்களு அந்த மாரி எடுத்துக்கிறுவீங்க போல
ஆமாங்க நம்ம எப்பமே அது மாரிதாங்க எடுத்துட்டு இருக்கங்காட்டிதான இந்த இப்பவு இப்ப எனக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் ஆச்சுனாலு எனக்கு வந்து எயிட்டீன் பிளஸ் மாரி இருப்பேனுங்க நானு
பரவாயில்ல பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க கத்தினா கைஃப் மாரி இப்பயு சொல்லுங்க ஆ
ஆ நா அப்டி இருப்பேனுங்க நெனச்சு பாருங்க சேரிங்க அப்றோ நீங்க ஒர்க் அவுட் எல்லா பண்ணி ஜிம்முக்கு எல்லா போவீங்ளா நீங்க இல்ல அந்த
ஆ ஜிம்முக்கெல்லா போயிட்டு தாங்க இருந்தே கொஞ்சோ கால்நிலை சூழ்நிலையு மாறுச்சுங்க மார்னதுக்கு அப்றோ பாத்தீங்கன்னா எனக்கு அதுக்கான போறக்கான நேரம் செட் ஆகலிங்க சேர் அது அந்த நேரத்துக்காக தா காத்துட்டு இருக்கங்க கெடச்சின்னா போயிருவேங்க
ம் ஆமாங்க
நீங்க இந்த மார்லா போன பழக்கங்கள் இருக்கா
நா வந்து திருமணத்துக்கு முன்னாடி நா போயிருக்கனுங்க இப்ப திருமண ஆனதுல இருந்து நாம் போறது இல்லைங்க
ஏங்க என்ன காரணம் போறதுல
இல்லங்க கொழந்த அது அவுங்கள பாக்குறக்கே டைம் சரியா இருக்குங்க வீட்
ம் ம் உண்மதா உண்மதாங்க அதுலே நேரம் தொலஞ்சிருதுங்க
ஆமா ஆமாங்க ஏன்னா நம்ம இந்த ஜிம்முக்கு போய் ஒரு ஒன ஒன்னோ ஒரு மணி நேரோ செலவழிக்கறக்கு நம்ம ஒரு மண்நேரோ ஏதாச்சு வேல செஞ்சா ஒரு பத்தோ நூரோ கெடைக்குமே ஃபேமிலிக்கு உதவிகரமா இருக்குமே தா இப்ப எண்ணம் போயிட்டு இருக்குங்க
கண்டிப்பா கண்டிப்பாங்க பரவால பரவால
ஓகே மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் நண்பன்
ஆ மீண்டும் சந்திக்லாங்க கண்டிப்பா தொடர்ந்து ஆ இணைப்பிலே இருங்க மீண்டும் சந்திக்லா நன்றி வணக்கங்க
நன்றி வணக்கம்
ஓகே